ஹலோ வணக்கம்
ஆ வணக்கம் தோழி ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நா சாப்டுட்டே தோழி காலேல காலேல பாத்தீங்கனா இது சாப்ட்டோ வீட்ல பாத்தீங்கனா கொண்டக்கடல இருக்குல்ல உ கொண்டக்கடல கிரேவி மாரி பண்ணி சப்பாத்தி பண்ணியிருந்தாங்க வீட்ல சாப்டாச்சு தோழி உம் மதியோ வந்து தயிர்சாதம் சொல்லிருக் காங்க வீட்ல சத்துல பாத்தீங்கனா மாதுளை இதெல்லா போட்டு அது ஒரு விதமா பண்ணுவாங்க தோழி ஆமா தம்பி பிரதஸ் அது ஒரு விதமா பண்ணுவாங்க
ஆ சூப்பர் சூப்பர் தோழரே நாங்க வந்து மத்தியான வந்து இந்த வெஜ் பிளாவ்ஸ் எல்லா செய்யலானு இருக்கே பட்டாணி எல்லா போட்டு புலாவ் செஞ்சு இன்னை ம் சமைக்கலான் இருக்கே அதுதா அதுக்கு நல்ல ஒரு சைடிஸ் சொல்லுங்க தோழரே வெஜ்ப்
அதுக்கு வந்து சிக்கன் டிருக்குள்ளா தோழி சிக்கன் நல்லா இருக்கு கிரேவி மாரி பண்ணிங்ன அதுனாலா ஒண்ணும் இல்ல தோழி நம்மளுக்கு புடிச்ச மாரி சாப்டுக்க வேண்டியதுதா
நம்ம இப்டி சாப்டுக்க வேண்டிய தா அவுங்க புள் பிள்ளைங்க அததெல்லா என்ன புடிக்குதோ அவுங்க அத சாப்டுக்க வேண்டிதா
ம் ம் புரிது புரிது தோழி அது போட்டு சாப்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் தோழி
ஆமா மாமா ஆ அப்பறோ சொல்லுங்க தோழரே எந்தெந்த ஊருக்கெல்லா நீங்க போனீங்க என்னன்னலா செஞ்சீங்க
நாங்க வந்து இதுக்கு போயிருக்கோ தோழி இப்ப எடெல பாத்தீங்னா ஒரு ஒரு வாரோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் போய்ரு நம் தோலி ஒரு ஆளுக்கு பாத்தீங்கனா போய்ட்டு வர செலவு வந் து நாலாயிர ரூவா தோழி ம் நாலாயிர ரூவா ஒன்னு இதுல போய்டோ வாகனத்துல பேய்ட்டோ போய்ட்டு ஒரு நாலஞ்சுப் பேரு இங்க இருந்து போறப்யே அடுப்பு பாத்ரோ ம மெம் இந்த ஐட்டம்லா ஆ மல்லித்தூள் மெளகாதூள் இது மட்டும் வாங்கிட்டு பேய்டன்
அப்டிங்ளா அ
டகப் போய் பாத்துட்டு பெரிய இது மாரி எடுத்துட்டோ வீடு மாரி எடுத்து
ம்
போய் இது வாயின்டோ தோழி கோழிக்கறிய வாயின்ட்டு வன்ட்டு முழுசு வாங்கிட்டு அங்யே சமைச்சு சாப்ட்டு அவ்ளோ அருமையப் பண்ண தோழி
ம்
ம் ம் ம் போய் பண்ணி இது பண் அதுக்கப்பறோ நைட்டு பாத்தீங்னா அந்த இது சொல்வாங்க வறகு கட்டைல வந்து நெருப்பு முட்டி வுட்டு அது ஒரு இது இருக்கும் பாட்ட போட்டுட்டு அவ்ளோ தா சந்தோஷ் சம்மா இருந்துச்சு தோழி இது பாத்தீங்கன்னா இது தொட்டுக்க இது வந்து சிக்கன வச்சுட் டு சப்பாத்தி புரோட்டா எல்லாத்தோடடு சாப் எவ்ளோ நல்லா இருந்துச்சு தோழி அதுக்கப்புறோ எல்லா எடமு சுத்தி பாத்தோ பூம்பாறை குணா குணா குகை
ம்
அதுக்கப்புறோ இது வெள்ளி அருவி
ம்
ம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தி ஏரிய சுத்தி பாக்குற பாத்தோ அதுல பாத்தா இந்த இது ஒரு மிதி வண்டி ஓ
ம்
அதுக்கப்றோ சாக்லேட் அங்க நல்லா இருக்கு
படகு சவாரி போனீங்களா
இல்ல தோழி நாங்க போனோ மழ நல்லா பேஞ்ச்சு அதனால போமுடியல ம் அதனால உள்ள இது வந்து இது பண்ட்டாங்க அதனால நாங்களு போக முடில ம் ம் உள்ள போய்ட்டு இது பண்ணோ சுத்தி பாத்து ட்டு அதுக்கப்புறோ எடைல இன்னு கொஞ் ச தூரோ அப்டியே ட இது பண்ட்டே இருக்கணு ஆ இந்த டீ அதாவ்து ம என்னது மூங்கில் மரோ மார இருக்கு அந்த காடு ஆ ரெண்டு மூணு காடெல்லா பாத்தோ தோழி நீங்க தோழி நைட்டு நாங்க தூ உறங்கிக் கொண்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த எருமை இருக் சொல்வாங்கல்ல காட்டு எருமை அது பாத்தீங்கன்னா வீட் டு பக்கத்துல நாலஞ்சு இது அப்டியே உலா வந்துட்ருக்கு தோழி எல்லா பயந்துட்டோ
ம்
ம் அது பாத்தீங்கன்னா வேலி பெரிய வேலி எல்லா அழகா குதிச்சு போகுது அந்த மாரி இருந்துச்சு தோழி ம் அ ஒரு நாலு நாள் இது பண்ணிரு சொல்லி நாலு மூணு நாள்ல சுத்தி பாத்துட்டு அதுக்கப்புறம் வர வழில பழனி மு ருகன் கோயில போய் பார்த்துட்டு வர வழியில பாத்தீங்கனா ஆ வாங்கினேன் தோழி பஞ்சாமிருதம் ஆ நே ந்தரங்கா சிப்ஸ்ஸு
ம்
அப்புறம் பாத்ததினா அல்வா தாங்க பொறி இதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்டேன் தோழி வந்துட்டு இது னா வர வலியில இங்க வேணு பாய் பிரியாணட்டு இருக்கும் திண்டுகல்ல வேணு கோபால் பாய் வேணும் பிரியாணின் வாங்க முன்னாடிலா திண்டுக்கல் நல்லாருக்கும் இது நல்லாருக் சரிதான தோழி எங்க தோழி அவ்ளோ அதிகமா நம்ம காசு போட்டு வாங்குறோம் அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் வைக்கனும்னு வைக்கிறாங்க ஆனா நல்லா இந்துச்சு எல்லாருமே அட்ஜஸ்ட் சுவையா இருந்துச்சு ஆனா பாத்தீங்கனா கொஞ்சோண்டு தான் அடுத்த வைக்கிறாங்க
ஆ
போறாடி வர வழியில திருபியும் சாந்திரமாயிச்சு வீட் க்கு வர வலியில திருவவேபுரை இன்னொரு ஓட்டல்ல சாப்ட்டுட்டு
ம்
புடிச்ச உணவலாம் சாப்ட்டுட்டு திருப்பி அதுக்கப்புறம் வீடு வந்து சம
ஆ
அப்பறம் செ செ சென்னைக்கு ஒரு நாள் போய்ருந்தோம் இன்னா
ம்
ம் கலைஞர் சமாதி ஜெயலலிதா சமாதி எம்ஜிஆர் சமாதி இதெல்லாம் அப்டே பாத்துட்டு
ம் விஜயகாந்த்து இருக்குமே
விஜயகாந்த்லாம் இல்ல தோழி விஜயகாந்தலாம் அங்க இல்ல தோழி இல்ல தோ இல்ல அதெல்லா கெடயாது ஆ இது பாத்தீங்கின்னா அது வல்ல பிச்சா பிச்சாவரம் இதுன்னு பாப்போ ஏரின்னு சொல்வாங்க ஒன்னு சென்னை பக்கத்துல அங்கிருந்து பாத்தீங்கன்னா கடல்ல போய் தண்ணி கலக்கும் அப்டியே அது நல்லா இருக்கும் அதுப்பெரிய காடுகளா இருக்கும் அதுல வந்து படகு சவாரி போனோம் தோழி
ஆ ஆ ம்
ரு ஆளுக்கு முன்னூறுவா சொல்லியிருந்தாங்க மோ படகுசவாரி போனுன்னு நின்னுந்த அருமையா இருந்துச்சு தோழி காட்டுக்குள்ள போனா எப்டி இருக்குமோ அதே மாரி இருக்கும் தோழி ம் ம் இல்ல தோழி வெளிச்சமா தான் இருந்து ச்சி ரெண்டு சைடு மரங்கள்லாம் சாஞ்சி நல்லாதா இருந்துச்சி தோழி நைட்ல எல்லாம் போ முடியாது தோழி நைட் எல்லாம் போயி யாரும் போய் இது பண்ண மாட் டாங்க இருட்டுக்குள்ள மொதல போ முடியாதில்ல வண்டி எல்லா போவாது வாகனங்கள் எல்லாம் இதா வால்யூம்
ஆமா ஆமா
வேற என் என்னன்ன பாத்தீங்க கடல்ல எல்லா மீன் சாப்டீங்களா?
ஆ வீட்ல அவுங்க இருக்காங்க தோழி கடற்கரை ஓரத்துல எல்லா மீன் வித்தாங்க ஆ வஞ்சர மீனு ஆ இன்னு ரெண்டு மூணு மீன் சாப்பிட்டே தோழி
ம் ராமேஸ்வரத்துலல்லா இருக்குமே மீனு
இல்ல தோழி ராமேஸ்வரத்துல வந்து உங்களுக்கு எல்லா ஏற்றுமதிதா அந்த அளவுக்கு பண்ணுவாங்க உங்களுக்கு சின்ன சின்ன கடைகள்ல மட்டுந்தா இருக் அ
ம்
ஃபுல்லா நம்பளுக்கு இது ஒன்னு ரெண்டு ப கடைல மட்டுந்தா கெடைக்கு அது நம்ம போற நேரத்துக்கு இருக்காது தோழி தீந்துருது
ம் ராமேஸ்வரோ வேளாங்கண்ணி அங்கெல்லா இருக்குமே
ம் அங்க எல்லா போ போனது இல்ல தோழி ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போதைக்கி இங்கதா போயிருக்கோ அந்த ஒ ஒர்த்துருக்கு அடுத்து எல்லாத்துக்கு விடுமுறை வர்ற நாட்கள்ல அடுத்து எங்கயா போலான்னு முடிவு பண்ணிரு அடுத்து நாங்க கேரளாதா போலான்னு இருக்கோ கேரளால இடுக்கி
கேரளால நா போயிருக்கே சோட்டானிக்கரைன்னு ஒ ரு எடோ இருக்கு அங்க வந்து பேய் ஓட்டுவாங்க பாத்தீங்கன்னா அந்த பேய் புடிச்சிருக்கு ஏந் தோழர் இப்டி பண்றீங்க ஏன் கூட வந்தாங்க தோழ ரே ஒரு சிலரு அவங்களுக்கெல்லா பேய் புடிச் சிரிஞ்ச்சு
ம் சேரி தோழி
போ வச்சு ஓட்டலான்னு சொல்லி போனா பக்கத்துல பேனு வந்து நிக்கிதுங்க பேயேல்லா பயந்தோ போய்ட்டோ தோழர் பே அப்ப அப்பறம் பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் அங்க போனோம் அங்க போனா ஒன்னே ஒரு பெரிய கோயில் இருந்துச்சி சா அது என்னமோ ஒரு பத்மநாப சுவாமிகள் சொல்லிட்டு இந்த சாமிய கும்பிட்டுட்டு அங்கனே பாத்தீங்கன்னா பெரிய ஆறு அந்த ஆத்துல காலைல எல்லாரும் எந் திரிச்சி குளிச்சிட்டு பஸ நிப்பாட்டி வச்சாச்சி பேய் குளிச்சிட்டு சாமிய எல்லாம் அப்டே பத்மா நாத சுவாமிய கும்பட்டுட்டு அப்பறம் நேரா அங்க போனா சோட்டாணிக்கரை போனோம் அப்பறம் கொச்சின் போய்ட்டு கொச்சின்ல வந்து அந்த பெரிய பீச்சு செமையா இருண்ச்சி தோழரே அங்க போய் பீச்ச பாத்துட்டு அப்பறம் அங்க இந்த பே ஏர்போட்லாம் இருந்துச்சி பிளைட் போறது இதெல்லாம் வந்து அங்கன பக்கத்திலே தா அதல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய சூ ஒண்ணு இருக்கும் அங்கே அ அது என்னமோ ஒரு ஜூ தா அது பெரிய ஜு அத போயி பாத்தோ அந்த மலபாம்பு இந்த மார்லா இருக் யோத்திங்களா அதெல்லா அங்கே வச்சிரு கும் அங்க ஆ பெரிய பெரிய பாம்பா இருந்தது அப்பறம் பாத்தீங்கன்னா இந்த து மொதல்ல இது மாரிலா இந்துச்சு நம்ம பாக்காத அதாவது நம்ம ச்ச காட்ல போயி பாக்க முடியாத மிருகங்கள் லா அங்க இருந்துது இந்த ஆ பெரிய பெரிய ஓட் ட்டகம் இந்த மாரில்லா அங்க இருந்துச்சி கரடி இதெல்லா பா த்துட்டு வந்தா அத பாத் அப்றோ அதுலயே இன்னொரு ஜூ அது என்னமோ ஜூ தா வண்டலூர் ஜூவா ன்னமோ சொல்றாங்க அதிச்
ம் இல்ல தோழி வண்டலூர் இங்க இருக்கு தோழி பக்க சென்னை பகத்துலதா இருக்கு இது வேற நியு
ஜூ சொன்னாங்க அ அது பாத்துட்டு அதுக்கப்புறோ கொச்சின்ல அந்துட்டு எல்லா கடற்கரையில உக்காந்து நெறைய போட்டோஸ் லா எடுத்தோ எடுத்துட்டு அ தலைநகரோ அதுதானே அதனால மீனு அங்க போயிட்டு அப்புறமே இங்கிட்டு தள்ளி போனா ஏதோ ஒரு எ டோ சொன்னாங்க அது பேர் தெர்ல பாலக்காடு அங்க போனோனே பாத்திங்கன்னா ஒரு சாயா வேணுன் சொல்லி கேட்டு உட்காந்துருந்தோ தோழரே ப்றோ நால் பேர் உகாந்துருந்தோ சாய கிட்ட ஒரு ப்ரவுன் கலர்ல தண்ணிய கொண்டாந்து வச்சிர்ந்தாங்க அதுதா சாயா பினாங்க சேர்னு குடிச்சுட்டோ பத்தா பில்லு பாத்தீங்கன்னா நாலு ச சாயா குடிச்சதுக்கு நாலாயிர ரூவா நம்ம கேட்டாங்க எதுக்குன்னு கேட்டோ இது டீ குடிச்சீங்களால்ல அதுக்குதா அப்பிடின்ட்டு நாங்க தமிழ்நாட்டுலந்து போனோமா புடிச்சி சண்டையே போட்டுவுட்டோ எப்பிடி நீங்க வந் ந்து வெறு டீக்கு வந்து நாலாயிரரூவா நீங்க கேக்கலா அப்பிடின்னு சத்தோ போடவு அதுக்கப்புறோ டீக்கு உ உண்டான காசு வெறு நாப்பது ரூவா அத வாங்கிட்டுவுட்டாங்க எப்பிடி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா தோழரே
அதா அதா கல்யாணம்
அப்புறோ போ அங்க சத்தம் போட்டுட்டு திருப்பிங்கிட்டு வந்து குருவாயூர் கோயில்போனோ குருவாயிரு கோயில் போனோனே அங்க வந்து ஜென்ஸுங்கல்லா அலோடுதா சட்டை போடக்க கூடாது உள்ள வரையில ஆ எல்லாம் வேஸ்ட்டி மேல ஒரு துண்டு போட்டுட்டு வரணு அப்பிடிதா போயிட்டு அந்த சாமி குருவாயூர் பவர் தரிசனம் பண்ணிட்டு அ அங்க உள்ள அந்த கடை வீதிகல்லா நெறைய இருந்துச்சி பயங்கரமா இருக்கணு கடை வீ அங்க போய் கடைவீதில்லா சிலது பர்ச்சஸ் பண்ணிட்டு அப்பிடியே வந்தோ நேந்திரங்கா சிப்ஸ் அது இதுன்னு இருந்துச்சி எல்லாத்தையு வாங்கிக்கிட்டு அ கேரளா பேட் ட்டு அது கேரளாதா ஃபுல்லாவே சுத்திட்டு ஜாலியா இருந்து ச்சி வந்தோ
நல்லா இருக்கு தோழி அங்க வந்து இடம்ல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு ம் எடல்லா குளிர்ச்சியா இருக்கு நல்லா இருக்கு
ம் ஆலப்புளாங்கறாங்க இந்த இப்போ ஒரு இது வந்துசே ஏ என்னது விபத்து நிலச்சரிவு மலையில வந்து அ வயநாடு இதெல்லா போயி பாக்கணுன்னு ஒரு ஆச இருக் த் வயநாடுல்லா அவ் ஒரு ஏதாவது எப்டி ஊட்டி கொடைக்கானல் மாரி இருக்குமா பச்சப்பசேல்னு கிளைமேட்டே எங்க ஃப்ரெண்டோட பிள்ளைங்களா அங்க போயிட்டு ஊருக்கு போயிட்டு அப்பதா வந்தாங்க வயநாட்டுல மொத நாளுதா வராங்க மறுநாட்ல மறுநாள் வெள்ளோ வந்து அவ்ளோ பேரு எறந்தாங்க பத் பாத்தீங்ளா எல்லோ இவ்ளோ பாவோ கஷ்டோ கஷ்டமா இருந்ச்சு கொழந்தைங்க எல்லா தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு வெல்லோ வந்தா எப்டி இரு எத்தன பேரு எறந்திருந்தாங்க பாருங்க அதுல உம் வீடெல்லா போச்சு உம் அதுவு இந்த சுனாமி இதெல்லா வந்து ரொம்ப பாவந்தா
ஆமா தோழி
இயற்கையில வந்து நெறய பேரு இதாயிட்டாங்க எறந்துட்டாங்க
ம்
கஷ்டமாதா இருக்குது என்ன செய்யுறது அதே மாரி கொரனா ஆமா ஆமா அது ரொம்ப பேரு எங்களுக்கு தெரிஞ்சவுங்க பாதிப்
உம் எல்லா பயத்துலேயே இதாயிட்டாங்க தோழி எல்லா பயத்துலயே பாத்து இதாயிட்டாங்க நம்மளுக்கு வந்துறுமோனு
அதேதா அதேதா
அதுலே பாதிப்பேரு எறந்துட்டாங்க
இல்ல அந்த அவுங்க சுவாச காற்றே பத்தீங்கன்னா இப்டி வந்தோனே நம்மளுக்கு உட உடனே அட்டாக் ஆகுது அது அது இம்யூனிட்டி வந்து இதா இருக்குறவங்களுக்கு ஒன்னு பிரச்சன இல்ல கம்மியாருக்கவங்களுக்கு அது உடனே எஃபெக்ட் ஆவுது அது ஆமா எங்க ஊர்லந்து ஒருத்தவங்க வந்தாங்க வெளிநாட்லருந்து கதவுதா தொறந்தே எப்டிதா அந்த குளிர்காச்ச வந்துச்சுனு தெரில ஒடனே ஒங்களுக்கு கொரனா அப்படின்ட்டாங்க அப்புறோ அங்க ஒரு பதினஞ்சு நாள் அந்த ட்ரிட்மெண்ட்லயே இருந்து பண்ணே தோழரே அதுல இருந்து பயோ
அத அத அத